கேக் குதா
ஆ கேக் குது சொல்லுங்க இன்னிக்கி நம்ம எத பத்தி பேசலா
நீங்க தா சொல்ணோ
நம்ம இன்னிக்கி நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய திருவிழாக்கள் எல்லா பத்திலா பேசலாம
கண்டிப்பா இந்த தலைப்பு ரொம்ப அருமையானது எனக்கு பேச ரொம்ப புடிச்ச விஷயோ இதல்லா
ஓகே நம்மூரு திருவிழானாலே க் அங்க இருக்குற கூட்டமு கொ கொண்டாட்டமு அதுதா மொதல்ல ஞாபகத்துக்கு வரு ஒங்களுக்கு சொல்லுங்க
இன்ன தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல திருவிழாக்களுக்கு பாரம்பரிய உணவங்களுக்கு தா நமக்கு உலகலாவிய பெருமையா தருது ரொம்ப
ஆமா அது உழவுக்கு உழவனுக்கு தா நன்றி சொல்லுணு பொதுவா பொங்கல் பண்டிக கொண்டாறப்பலா
ம் ம் தைமாதத்தோட மொதல் நாளே தமிழர் திருநாள் புத்தாண்டு போல விமர்சையா ஆரம்பிக்கு
ஆ அந்த புதுப்பானையில பச்சரிசி வெல்லோ நெய் எல்லா சேத் து பொங்கல் வைக்கும் போது அந்த வாசன இருக்கே அப்டி கமகமுக்கு ஊர் வீடெல்லா கமக்கமுக்கு மட்டு இல்லாம தெருவெல்லாமே எல்லார் வீட்லயுமே பொங்கல் காலையிலயே அந்த சூரியன் உதயத்தப்ப வச்சு அது நல்லாருக்கு கொண்டாட்றப்போ
ஆமா தைப்பிறந்தா வழி வழிபிறக்கும் அப்டிங்கற மாரி பழமொழிக்கு ஏத்த மாரி புது நம்பிக்கையை வெதசுச்சு எல்லா வீடு புல்லா பொங்க வச்சு நல்லா கொண்டாடுவோ
ஆமா அந்த பானை எல்லா பொங்கி வரவருப்ப அந்த சத்தோ இருக்கே பொங்கலோ பொங்கல்னு எல்லாரு கத்துவாங்க அப்டி அதுவே ஒரு தனி சொகமா இருக்கு எல்லாரு வீட்லயு கேக்கு
ம் ம் ம் புது துணி உடுத்தி வீட்டு வாசல்ல வண்ணகோலம் போட்டு மாவெள தோரண எல்லா கட்டி நல்லா மங்களகரமா வீடே நல்லா மனமா இருக்கு
ஆமா அதுக்கு அடுத்த நாள் வருல்ல மாட்டு பொங்கலு அது வெவசாயிங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளு அப்ப மாட்டுக்கு மாட்டுக்கு நல்லா மாட்டெல்லா குளிப்பாட்டிஅதுக்கு சந்தன குங்கும மேலலா வச்சு எல்லாத்தையு வ சந்தனொ குங்குமமா அதெல்லா வச்சு மாட்ட குழு பாட்டி மாட்ட வச்சு நல்லா பொங்கல் வெப்பாங்க மாட்டுக்கு பொங்கல் வச்சி மாட்டுக்கெல்லா குடுப்பாங்க
ஆ அதேதா அதேதா கரும்பு மஞ்சள் நல்லா கொலைய கட்டி பச்சரிசி பொங்கி பொங்கி வரும்போது அப்டி பொங்கலோ பொங்கல்னு சொல்றது இருக்கே தெய்வீக உணர்வு அந்த பொங்கல் அப்பந்தா இயற்கைக்கி உணவருக்கு சூரியனுக்கும் மொதல்ல படிச்சு கும்புடுவோ நம்ம
ஆமா அப்ரோ மாட்டோட கொம்புல்லா இருக்குல்ல அந்த கொம்புக்கெல்லா வர்ணம் பூஸ் ச்சி அதுல கழுத்துல எல்லா மணி கட்டி அதுக்கு நன்றி சொலுத்துவாங்க மாட்டுப்பொங்கல்லப்போ அதெல்லா பாக்க ரொம்ப சந்தோஷோ ரா இருக்கு இங்க ஊர் சைடு எல்லா அந்த மேரி பண்ணுவாங்க நானெல்ல பாத்திருக்கே
ஆமா உழேகனுக்கு உட்ற நண்பனா இருக்குறது கால்நடைகள் தா மாடுகுதா அதனாலதா மா ட்டு பொங்கல் மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கு விதத்துல எல்லா பண்றாங்க பொங்கல் எல்லா வச்சு
ஆமா அப்பரோ அந்த மாட்டு பொங்கலோட தா ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு கொண்டாடுவாங்க வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு தெரிமா
ஆம் ம் கொம்பு இருந்துருந்தா ஜரிகை துணிய கட்டி ஊர்வலமா கூட் ட்டு வந்தது இல்லாம அந்த ஜல்லிக்கட்டு அதாது ஏறுஉழுர்து அப்டின்னாலே சங்க காலத்துல தொட்டே தமிழர்களோட வீர விளையாட்டோட அடையாளமா இருக்குது
ஆமா வீர விளையாட்டோட அடையாளமே அதுதா ஆனா அது எந்த ஊர்ல நடக்குது துன்னா அலாங்காநல்லூரு பாலமேடு ஜல்லிக்கட்டு அங்கல்லா பாக்றதுக்கு அங்கதா நடக் க்குது அங்க பாக்றதுக்குல்லா மோஸ்ட்லி வெளியூர்ல இருந்தெல்லா வராங்க ஆளுங்க
ஆ வாடிவாசல்லர்ந்து சீரிப்பாய்ற காளைகள அடக்க இளைஞர்கள் மட்டுந்தா வீர சாதாரண விஷய ஷயொல்ல அதுல எவ்ளோ பேரு கலந்துக்குவாங்க தெரிமா வீரர்கள்
ஆமா அதூ அந்த காளையோட திமிலை பிடிச்சு தங்களோட வீரத்தல்லா காட்டுவாங்க தமிழர்கள் எல்லாருமே
ம் எல்லா காளைகளையு ஆமா அந்த காளைகளே ஒரு கொழந்த மாதிரியே எல்லா கிராமத்துலயு எல்லார் வீட்லயுமே வளப்பாங்க அது காளையெல்லா வளத்து நல்லா அதுக்கு ட்ரெய்னிங் குடுத்து அப்ற ஜல்லிகட்டுக்கே கூப்ட்டருவாங்க
ஆமா அதுலயு பரிசுகள்ல்லா குடுப் பாங்க பாத்ரிக்கியா நியூஸ் சேனல்ல்லா ஃபுல்லா அந்த மாரி தா போட்டுட்ருப்பாங்க பஃர்ஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் லா பெரிய பெரிய பரிசா குடுப்பாங்க தங்க மோதிரம் காரு அந்த மாதிரல்லா குடுப்பாங்க கார அ காளய அடக்குனவங்களுக்கு பரிசு குடுப்பாங்க அந்த மாதிரிலா
ஆ ஆமா ஆமா குடுப்பாங்க அந்த வாடிவாசல்லருந்து சீறி பாயிரப்போ அங்க தங்கம் மோதரோ கோல்டு பாத்தரோ வாஷிங் மிஷின் ஃபரிட்ஜ் லா இப்போ குடுக்க ஆரம்ச்ட்டாங்க
ஆமா எவ்ளோ டெவலப் ஆயிடிச்சில்ல இப்பெல்லா
ம் ரொம்பவே டெவலப் ஆச்சு அதுவு தமிழ்நாட்டுல மட்டுந்தா ஜல்லிக்கட்டுன்றதே உண்டு அடுத்தது இந்த கிராமத்து அம்மன் கோயில் கொட விழாக்கள்லா வருமே அத பத்தி கேள்விப்பட்ருக்கியா
ஆமா அது வந்து நறைய எடங்கள்ல காமனா பங்குனி சித்திரை அந்த மாதிரி மாதங்கள்ல தான அம்மன் கோவில்ல திருவிழாக்கள் எல்லா ரொம்ப வைக்கிறாங்க
இந்த ஊர் காவல் தெய்வங்களுக்கு நன்றி சொல்ற விதமா ஊர் சொல்லிக்கிறதுக்கு இந்த விழாலல்லா நடக்றாங்க
ஆமா அந்த திரு விழா நாட்கள்ல வந்து கிராம மக்கள்லா ஒன்னா சேந்து வீட்ல பண்டொ செய்வாங்க முறுக்கு அதிரசொ அச்சு முறுக்கு அந்த மாரி ஸ்நாக்ஸ்ஸல்லா செஞ்சு வைப்பாங்க டப்பால அடுக்கி வச்சிருப்பாங்க ஊரே சேந்து கொண்டாடு அது மட்டு இல்லாம அங்க பந்தல் காலெல்லா போட்டு ட்டு நல்லா நல்லா டெக்கரேஷ் ன நல்லா பன்னி வச்சிருப்பாங்க கோவிலல்லா சுத்தி லைட்டிங் எல்லாமே நல்லா இருக்கூ
ஆ உ அதுவு அந்த ஊரு அம்மனுக்கு வந்து காப்பு கெட்டுவாங்க காப்பு கட்ன பின்னாடி ஊர் மக்கள் ஏதாது வெளியூருக்கு போ மாட்டாங்க அவ்ளோ ஒரு கட்டுப்பாட்டா இருப் ப்பாங்க திருவிழா அன்னக்கி ஊரே மின் விளக்கோட தோரணங்களோட ஜொலிக்கூ தெரியுமா
ஆமா காப்பு கட்னதுக்கு அப்றத்துல இருந்து அவுங்க வீட்ல வந்து நான்வெஜ்ல்லா எதுமே சேக்க மாட்டாங்க ஒன்லி வெஜ் மட்டுந்தா எடுத்துப்பாங்க
ஆ ஆமா வெஜ் மட்டுந் தா சாப்டுவாங்க அங்க அப்டி சொந்தக்காரங்கள்லா வருவாங்க எல்லாரு ஒன்னா கூடிருந்து பழைய கத ஊர் கத ஒறவு கத எல்லாம் பேசி நல்லா என்ஜாய் பன்னுவாங்க அந்த டைம்ல
ஆமா சுத்தமா இருக்கணு அதுவு கோவிலுக்கு போற ஒவ்வொரு டைமு ரொம்ப சுத்த பத்தமா போகணுனு சொல்லுவாங்க
ம் ம் வு இந்து கோயில்கோட எப்ப எல்லா நல்லா கரகாட்டம் காலங்கள எல்லா எல்லா வச்சு வில்லுப்பட்டு எல்லா வச்சு அப்டி ஜோரா இருக்கு
அது மட்டு இல்லாம ஒயில்ஓட்டோ வெப்பாங்க நையாண்டி மேலோ இப்போ இப்ப நிறைய மேல எல்லா வந்திருக்கு அந்த மாதிரி மேல எல்லா ச்ச அந்த ஊரில உள்ள பசங்களா ஆடிகிட்டு கரகாட்டோ எல்லா வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க இப்பல்லா எல்லா ஊர்லேயுமே
ஆ ஆமா அந்த கரகாட்ட கலைஞர்களோட தலையில சொப்ப வச்சி அத வச்சு எலா ஆடுவாங்க அது இல்லாம தவிழு நாதஸ்சுவரோ எல்லாமே ஆடுவாங்க அப்டி இல்லாம வில்லுபாட்டு கூட உண்டு வில்லுப்பாட்டு மூலமா நிறைய கத சொல்லுவாங்க சாமி கத எல்லா
ஆ பழைய காலத்தில உள்ள புராண கதைகள் எல்லா கூட எடுத்துக்ட்டு வந்து சொல்லுவாங்க அதுல பாட்டிக லலா உக்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க அந்த கதயெல்லா
ம் எல்லா பக்தி பரவஷத்துல பத்திரில் காவை எடுத்து ஆடும்போது இருக் இருக்குது அப்டி முருகா அரோகரன்ட்டு எல்லா ஆடுவாங்க நல்லா ஜாலியா இருக்கு
ஆமா அதாது சும் இங்கருக்கிற வெயில்ல கூட அவ்ங்க தீச்சட்டி எடுத்து ஆடுவாங்க அதுதா ஹைலைட்டே
ஆமா வேண்டுதல் நிறைவேறதுக்காண்டி நல்லா மஞ்சக்குல டிரெஸ் உடுத்தி தன்னோட ப பத்தி அதுலதா காட்டுவாங்க எல்லாரு
ஆமா அப்புறோ குழந்தைங்கள எல்லா கரும்பு தொட்டிலு சொல்லி வச்சு கோயில் ல்லா வளோ வருவாங்க அப்டி நேர்த்திக்கடன் எல்லா செலுத்துவாங்க அந்த மேரி நேர்ந்துகிட்டு சாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க திருவிழாப்ப எல்லா
ஆ அதேதா அது மட்டு இல்லாமே இது கேள்விப்பட்ருக்கியா நல்லா திருவிழா சாப்பாடு போட்டி பேசிருக்கியா நல்லா சோறு திருவிழா அன்னைக்கி ஃபுல்லா கோயில்ல தா சாப்பாடு ஊருக்கே
ஆ அந்த கோவில் பிரசாதமே ஒரு தனி ருசி தா அங்க போடுற சைவோ பிரியவர்களுக்கெலா அது கெடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டோ
ஆ ஆமா அங்க தரு நெய்யி முந்திரி பருப்பு தாளமா சேத்து நல்லா ச்ச சக்கர பொங்கல்லு அப்புறோ சாப்பாடு சாம்பாரு பொரியலு அ அப்பலோ எல்லாமே உண்டு
ஆமா அப்புறோ அ புளியோர்து புளியோ தரைக் கிண்டுவாங்க பாத்திரிக்கியா அதெல்லா கொடுக்கும் போது நம்ம நம் எப் நமக்கு இன்னு கொஞ்சோ கெடைக்காதா அந்த மாதிரி இருக்கு ஆனா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு அமிர்தம் போல
ஆ இந்த கோயில்லுல்ல புளியோத ரைக்குனே ஒரு பிரத்யோக மசாலா இருக்குது அதனாலதா அது அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு கோயில மட்டுதா புளியோதிரெங்க டேஸ்ட்டா இருக்கு
நானுமே வீட்ல புளியோதர செய்யும் போது நா யூடியூப்லல்லா செர்ச் பண்ணி பாப்பே கோவில் புளியோதுர அந்த டேஸ்ட்டுக்கு நமக்கு வ வரணுன் சொல்லி அதுல எடுத்து பாத்து நமக்கு அதுல மசாலா ரிசீப் சொல்றாங்க அத மேரி செஞ்சோனா நமக்கு அந்த டேஸ்ட்டு கூட கிடைக்கு ஆனா அந்த அளவ்க்கு வராது அந்த அளவ்க்கு வராது
ந்தாலு கோயில குடுக்கறதுக்கு எதுவுமே ஈடாகாது அந்த வெயில் இல்ல அதுக் அதாத் குடு விடு இந்த வெயில நடந்து வர்ற பத்தர்களுக்கு நீரு மோரு ரஸ்னா ரோஸ் மில்குன்னு எவ்ளோ எனர்ஜி ட்ரிங்க்ல்லா குடுக்குறாங்க அவ்ங்களே தயார் பண்ணி குடுப்பாங்க
ஆமா அது அந்த பானகம்னு சொல்லி ஒண்ணு குடுப்பாங்க அதுல வந்து அந்த வெயிலுக்கு இதமா இருக்கு அது அதுல நிறைய ஐட்டம்ஸ் சேத்திருப்பாங்க எலுமிச்ச பலோ சுக்கு வெள் லோ சேத்து எல்லாமே அந்த பானகோ தாகத்தே தீகு அந்த மாதிரி இருக்கு அவரு
உம் அந்த பானகத்துல இருக்கிற சுக்கு வச்சு ஏலக்காய் இதெல்லா ஜீரண சக்திக அதிகரிக்கு அதனாலதா அதெலா சேக்குறாங்க அ அதுவு இல்லாம அந்த இளஞ்சிவப்பு நிறமிட்டாய வாயில வச் ச்சு ஒடனே கரையு சுகம் தனி ஜவ்வு மிட்டாயி பம்பர மிட்டாயி எல்லாமே இருக்கு அந்த கோயில் குட டைம்ல தா
ஆமா அப்பற கடிகாரோ மோதுரோம்னு செஞ்சி தருவாங்கல்ல கைல கூட மாட்டிப்பாங்கல்ல திருவிழா டைம்ல அதெலா ஆசையா இருகுல்ல பாக்கும்போது நம்ம வயச் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம அத பாத்துட்ருக்கோ ஆனா இன்னு பெரிய பெரிய பசங்க கூட இன்ன வரைக்கு அத விரும்பிட்ருக்குறாங்க
ஆஹ் ம்மாம்மா அதுவு இல்லாம அந்த மண்சட்டி அந்த திருவிழாலலா மண்சட்டி நெறைய போட்டு ப்பாங்க அந்த மண்சட்டில செய்ற இதுக்கே ஒரு தனி சொகோ அவ்ளோ வாசனையா இருக்கு அந்த மண்சட்டில மீன் கொழம்பு எல்லாமே பண்ணா
ம் ஆமா அப்பற அந் திருவிழா கடையெல்லா தேன் குழல் முறுக்கு சீட அந்தமேதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லா ரொம்ப சேல் பண்ணுவாங்க அதெல்லா ரொம்பவே நல்லாருக்கு அந்த டைம்ல அது வாங்கி சாப்ட்டு செம டேஸ்ட்டா இருக்கு அந்த டைம்ல அது வாங்கனா
ஆமா அதுவு இல்லாம அந்த பணவோள பெட்டில்லா வச்சு தருவாங்க செல பேர் அந்த பண்டத்தலா அவ்ளோ மணமாருக் கு ருசியா மணமா இருக்கு நல்லா
ஆமா அப்பறம் மண்பானையிலலா கிராமங்கள்ல மண்பானையில தா கொழம்பு வெப்பாங்க நெறைய பேரு ஆனா கொஞ்ச பேரு இன்னு அந்தமேரி வெக்காமலு இருக்காங்க மீன் கொழம்பெலா ரொம்ப அடுப்புல வச்சா அப்டி சமையா இருக்கு மண்பானையில வச்சு வெறகடுப்புல வச் ச்சா
மீன் கொழம்பு நாட்டுக்கோழி கொழம்பு மட்டன் கொழம்பு எல்லாமே மண்பானைல வச்சா அவ்ளோ மண்பானைல ச தின யா பருப்பு கொழம்பு கூட மண்பானைல வெச்சா தனி ஒரு டேஸ்டு நம்ம ஸ்டீல் பாத்திரத்துல வெக்கிறதுக்கு மண் பானைல வெக்கிறதுக்கு நெறைய டிஃப்ரென்ஸ் உண்டு
ஆமா ஆனா இப்ப உள்ள மாதிரி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா அந்தமேரி எந்த மசாலாவுமே ஆட் பண்ணாம தனி அவுங்க கொழம்பு மசாலா அரைச்சு வெப்பாங்கல அம்மில அரைச்ச மசாலா வச்சு செஞ்சாலே அந்த சமையல் அவ்ளோ டேஸ்டா இருக்கு அந்த மண் சட்டிக்கு அந்த விறகடுப்புக்கு
ஆமா அவுங்க அந்த காலத்துல அதுக்குனே அவுங்களே பிரப்பேர் சொல்லுவாங்க கேக்குதா ஹலோ
ஆ கேக்குது ஆ கேக்குது அப்பற கிராமப்புறத்துல இந்த கால உணவ சாப்டுவாங்க என்ன தெரியும்மா சாப்டுவாங்க
ஆ
கம்மா சோறு ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுன் சொல்ட்டு அதுதா சாப்டுவாங்க அதோட கூழு சேத்து சாப்டுவாங்க‌ சின்ன மிளகா பச் பச்ச வெங்காயோ ம் பச்ச மெளகா சின்ன வெங்காய கெட் ட்டி தயிரு எல்லா சேத்து
கம்மாஞ்சோறு கோட காலத்துல ஒடம்புக்கு ரொம்ப ஈறு
ஆ சொல்லு
ஒடம்புக்கு ரொம்போ குளிர்ச்சியா இருக்கு அதனால அத சாப்புடுவாங்க அதோட‌ சட் சுட் ட்ட அப்பளமோ அதாவது மாங்கா ஊருக்கா அந்த சீனியவரக்கா வத்தலு அதெல்லா சேக்குவாங்க அதுவு இல்லாம இந்த கேழ்வரகு கூழ்ல வந்து இரும்பு சத்து கால்சியமு அதிகமா இருக்கு அதனால மருத்துவம் மர்